ஆஸு உம் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க
வீடலல்லாம் அனைவரும் நலமா
ஆஹ் வீட்டு்ல எல்லாரும் நல்லாருக்காங்க சிஸ்டர் இன்ன ஒரு நாள் தான் நாளைக்கு எல்லாரு ஸ்கூல் போயிடுவாங்க குழந்தை ஆஹ் நல்லா இருக்காங்க சிஸ்டர் உங்க குழந்தைங்களா என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒகே ஒகே உங்களுக்கு ஒரு கொழந்த இருக்காங்க கரெக்டா ஒரு பையன் ஓகே ஒ ஓகே ஓகே ஆனா அவன சமாளிக்கிறதுக்கே நேரம் வேணுல்ல
ரொம்ப பேச
உ இந்த ஸ்டேஜ் நல்லா இருக்கும் சிஸ்டர் அவங்கள மெயின்டன் பண்றது இல்ல இல்ல அதாவது அந்த ஸ்டேஜ்ல அது நல்லா இருக்கும் அவங்க வளர வளர வந்து அது என்ன சொல்றது நம்ம மெச்சூர் ஆயிட்டா நம்ம கொஞ்ச ஃப்ரீ ஆய்டுவோ ஃப்ரீ ஆய்டுவோ ஒரு தாட் இருக்குல ஆனா அப்டி இருக்காது வளர வளர அதுக்கு ஏத்த மாதிரி சேட்டையை வந்து மாத்துவானுங்க
இல்ல இது செய்யாத அப்படின்னு சொன்னாதான் போய் செய்யறான் தெ இல்லப்பா வேணாப்பா அப்டின்னுஸ் தொன்னாயா ஆஹா. அத காதுலே வாங்குறதெல்ல ஒர் அடி அடிச்சாதா ஏமா என்ன அடி. ச்ச. நா என்ன தப்புப். பண்ண அப்டின் கேக்குறா‌. இந்த தப்பு ம் இது தானடா தப்பு பண்ண அப்டின் சொன்னா இவ். இல்லம்மா நா அந்த தப்பு செய்யவே இல்லம்மா அப்பனு.
ம் ம் ஏ பைய்லா நீங்க சொல்லும்மோது மூணு வயசுலல்லாம் பாத். ஈனா நாங்க செகண் ஃப்ளோர்ல இர்க்கோ அ பால்கனில கம்பிதாரு. போ கால தூக்கி போட்டு உக்காந்துர்.
அச்சச்சோ கேர்ஃபுல்லா பாத்துக்குணு ஓமா ஆமா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்க.
பாத்ரூம்ல போய் பெரிய பெரிய வாளில தண்ணி பிடி. ச்சி வச்சிருப்பாங்கங்க அது குல்ல ஏறி உக்காந்துர்ப்பா தண்ணிக்குள்ள இருப்பா கொஞ்சோ அவன விட ஒயரமா தண்ணி இருந்தா என்ன ஆவு அப்புலா அப்டியே பாத்துட்டே இருக்கணு கொஞ்ச நேர காணாம போனாலு ஓ டேஞ்சர்தா அப்டின்
அப்பெல்லா பாத்தனா நம்ம அப்பா அமா அந்தளவுக்கு தே டவு மாட்டாங்க கேர்
ஆ எங்கயாது இருப்பாங்க வீடுகள் வந்து கம்மியா இருக்கு இங்க வாங்க அந்த வீட்
ஆமா அந்த அளவுக்கு கூட இருக்காது ஆனா இப்ப ஒரு செகண்ட்ல பாத்தா காணாம போயர்றா அங்க நிக்கறா எ ஏதாவது பண்ணிர்றா அந்த மாரி ப்டி ஆகல் து இப்ப ஸ்கூல் வெகேஷன் எதாவது பசங்கள அழச்சிட்டு போனிங்களா எதாது டூர் பிளேஸ் எதாவுது
டூர் பிளேஸா நெறயா இது போயிருக்கே சிஸ்டர் நீங்க ரீசன்ட்டானா ரீசண்ட்டா வந்து நா இங்க சாயிலு பீச்சுக் கூட்டிட் போய்ருந்தே சின்ன பக்கத்து ட்ரிப்பு தா நாங்க லாங் ட்ரிப்பு இந்த ஏர்ல போடவே இல்ல மேக்சிமோ திருச்செந்தூர் அந்த மாரி
அ அ நாங்களு அப்ப திருச்செந்தூர் பிளான் பண்ணிருக்கு அக் க்கா அந்த மந்த் வரதா சொல்லிர்க் க்காங்க வெள்நாட்ல இருக்காங்க இந்த மந்த் வரதா சொல்லீர்க்காங்க அனால ப்ப திருச்செந்தூர் போர்தா ஒருப்
தண்ணி ரொம்ப கம்மியா இருக்குன் சொன்னாங்க திருச்செந்தூர்லப் கடல் உள்வாங்கி பாறைகள்ல்லா இருக்கு அப்டி சொன்னனால நாங்க அங்கப் போகல சாயல்குடி பீச்சு மூக்கையூர் சொல்லி கேள்விப்பட்ருக்கீங்ளா அந்த ஒரு யூடியூப் சேனல்ல கூட மூக்கையூர் மீனவன் அப்டின் சொல்ட்டு வ ல்ல கேள்விப்பட்டது இல்லயா அ அங்க வந்து எங்க ஊருக்கு பக்கத்ல மூக்கையூர் பீச் இருக்குன் சொன்னாங்க ஒரு ஒன் அவர் டிராவல் நெனக்கிறே ஒன்னன்டாஃப் அவர் எல்லாரூ அ அண்ணி ஃபேம்லி நாங்கெல்லாரு சேந்து அங்க போனோ ஆனா போயிட்டு கருப்பாகி வந் அதுதா மிச்சோ ரொம்ப கருப்பாகிட்டோ அந்த கட அந்தக் கடல் தண்ணிக்கி ஆனா அலயு வந்து அதிகமா இருந்துச்சு செம்ம ஆக்ரோசமா ம் க அது வந்து எப்டின்னா கொஞ்ச நேரோ குளிச்சுட்டு வந்தா பரவால்ல நாங்க கால்ல ஒம்போ போது மணி உள்ள எறங்கிட்டு
ம் ம் அ இருந்தாலு பாத்தா கொஞ்சோ சேஃபா தா இருக்கணு அதுவு கிட்ஸ் எல்லா இருக்கு இல்லையா அ பயமா இருக்கு பட் திடீர்னு பாத்தா கடல் உள்வாங்குத் எதாவ்து ஒண்ணு நடக்குது கடல் சா ஆமா இயற்கையே மாறிப் போகுது
ஆ ம்
அ அதுக்கவே பயமா எங்கே போனாலு பயத் தோடயே போகுறதா இருக்கு ஒரு ஃபேமிலி ட்ரிப் போ ஒனாலு அந்த வண்டில போறது எதா டயரு எதாவது இந்த மாரி பஞ் ஞ்சரா எது போனாலு ஒரு பயத்தோடயே போக வேண்டித்
ம்மா ஆளும் நெகட்டிவா யோசிப்பேன் நறய நெகட்டிவ் தாட்ஸ் வரும் அப்படியே ஓரம் கட்டிர்வேன் அதான் எனக்கே தோணும் நம்ம இப்டிலாம் யோசிக்க கூடா நம்ம ஒரு நிம்மதியா போகணும் நினைப்பேன் ஒரு இருந்தாலும் அ ஒரு நெகட்டிவ் தாட் வரும் அப்புறம் அதை அப்படியே
ந்து செல பேர் மனசுலியே வெச்சிருப்பாங்க அந் ந்த மாரி இல்ல இந்த மாரி ஆயிடுமோமா அப்படின்னு கேட்டா திட்டுவாங்க
நான் கேட்கலா மாட்டேன் நினைப்பேன் நினைச்சிட்டு நானே என் மனச சமாதானம் படுத்தி அப்பல்லாம் ஆகாது ஆக கூடாது அப்படின்ட்டு ஒரு திங்ஸ் வந்துடும் ம் நீங்க ரீசண்ட்டா எங்க போனீங்க இந்த ஆனுவல் லீவ்ல
அக்கா ஊருக்கு பெங்களூர் மட்டும் போயிட்டு வந்தாச்சு பெங்களூர்ல தாங்க போயிட்டு வந்தாச்சு அதான் இப்ப எங்க அக்கா ஆமா அங்க ஷு விட்டுட்டு போனரு ஆமா அதிகமா லீவு் இருக்குல்ல அப்படின்ட்டு அந்த ஒன் டே மட் அழச்சிட்டு போயிட்டு வந்தாரு இப்பதான் இப்பதான் அக் அக்கா வந்துட்டு வராங்க இந்த ஜன்வரி டுவெண்ட்டி த்ரீ வந்துருவாங்க அப்பதான் திருச்செந்தூர் போலான்னுப்பான் அப்பயும் பாத்தீங்கன்னா திருச்செந் போனா என்ன ஸ் சாமி கும்பிடவே இப்போ பயமாக இருக்கு ஏன்னா திருப்பதி போயிட்டு வந்தேன் திருப்பதி போறப்ப பாத்தா இந்த மூணு நாள் புல்லா அடைச்சு வச்சிருக்காங்க ஜெயில்ல அடைச்சு வைக்கிற மாதிரி அடக்கி வச்சிருக்க
ஆமா ஆமா திருப்பதியில ரொம்ப கஷ்டம் ஏன்டா போனோனுருக்கும்
ஆமா கரெக்டா சொன்னீங்க போயிட்டு சாமி கும்பிடவே முடியல அந்த ஒரு செகண்ட் போயி பாத்தாலும் அவளோ மூணு நாள் அடைச்சிருந்து அந்த கேட்டை தெறந்து விடுறப்ப அவ் அவ்ளோ கூட்டம் நெரிசல் அப்டி போகும் மூச்
ம் இல்ல அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு ஒரு டூ ச செகண்ட்ஸ் கூட நம்மளுக்கு வந்து இருக்கு விடமாட்டாங்கல்ல ஆ அது நமக்கு வந்து ரொம்ப இதா இருக்கும் ஏன்னா நம்ம போனுன்றமாரி லா ஆயிருக்கும் ம்
டு ச நமக் கஷ்டத்தோடதான் போறோம் அங்க அங்க போய்ப் பாத்தா ரொம்ப் ரொம்ப இன்னும் தான் மோசமா இருக்கு அந்த டூ செகண்ட் கூட இல்ல ஒன் செகண்ட் போடல அப்டித் தள்ளி விடுறாங்க சாமி முகத்தை கூட சரியா
சரியா பாக்க முடியல ஐயோ நாங்க மீனாட்சிம்ன் கோயில் போவோம் சிஸ்டர் எப்ப அம்மா வந்து எவரி பர்த்டே வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க மீனாட்சி மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வருவோம் எங்க வீட்டுக்கு வந்து நியர் தான் மீனாட்சிமன் கோயிலுக்கு எங்க வீட்டுக்கு ஒரு டுவெண்டி மினிட்ஸ் தா ட்ராவலிங் டைம்னால ஆஹ் சின்ன வயசு வந்து மோஸ்ட்லி அம்மா கூட்டிட்டு போவாங்க அவ்ளோ ஃப்ரீயா இருக்கு இப்பல்லா அங்கேயுமே திருப் இப்பதி மாரி
ஹ்ம் ஹ்ம் அது அத எங்கே பாரு இப்ப சிதம்பர நடராஜர் கோவில் எங்களுக் ஆஹ்ஹ் சிதம்பர நடராஜர் கோவில் வந்து பாத்தினா பூட் ட்டோ ஒன்னூ அந்த அளவுக்கு இருக்காது இருந்தாலூ நெரிசல்ல நின்னு பாக்கற மாரி அங்கேயூ தள்ளி விட்டுகிட்டே இருப்பாங்க அதுக்கு உள்ள கருவர உள்ள போய் பாக்கணூனா அதுக்கு தனி அமௌண்ட் அங்கேயு அந்த மாதிரி ஆ எல்லாத்துக்கு எங்க போனாலு னி அமௌண்ட் தா சாமிய கிட்ட நின்னு நம்ம பாக்கணுனா காசு கண்டிப்பா கண்டிப்பா
இன்னு கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு ஜி பே வச்சிருவாங்க சாமியே ஜி பே தொங்க போட்டிருப்பாரு என்ன பாக்குனா நீங்க ஜி பே பண்ணிட்டு வாங்க உம்
ஜி பே பண்
இல்ல இப்பயே சில கோயில்ல உண்டியலுக்கு வச்சிருறாங்க பக்கத்துல
ஆஹ்
உம். உண்டியல் போற்றதுக்கு பதிலா ஜி பே அந்த இது ஒட் தேட்றாங்க க்யூஆர் கோடு வந்து நெஜமா நானே பாத்தேன் சின்ன சின்ன கோவில்ல உண்டியல்ல ஒட்டிடறாங்க சில்ற இல்லனா நீங்க ஜி பே பண்ணிக்கலான்ற மாரி சரி ஒன் இன்னய்க்கி கூட நம்ம ஜி பே பண்ணிக்கலான்ட்டு நானு எங்க - பாத்தேன் இங்க ரீசெண்டா பாத்தேனே எங்யோ ஒரு கோவில்ல பாத்தேன்னு சொல்லி சிரிச்சுட்டு இருந்தேன்
உம் உம். அங்கயு வந்துருச்சு ஜி பே இல்ல
கோவில்லயுபோட்டிருக்காங்க, கரெக்டா அந்த உண்டியல்கிட்ட இருக்கு சில பேர் சில்ற இல்லாம வர்றாங்கல்ல, இந்த வெளிநாட்ல இருந்து வர்றாங்க பாத்தீங்லா டிராவல்ஸ். ஆஹ் அவங்களுக்காக மெய்னா வச்சிருக்காங்களாருக்கு
நம்ம கிட்ட இருக்கிற கோவில்க்கே இப்ப ங்கள சிதம்பரங்கிட்ட ஆனா அப்போ அதிகமா போறதில்ல இந்த பிரதோஷ- அப்ப மட்டூ சாமி போய்ட்டு கும்ப்ட்டுட்டு வர்றது ஆனா பாத்தீங்னா வெளிநாட்டு ஆமா ஆமா அங்கேதான் போவோம் அங்கதான் போறோ வெளிநாட்டுக்காரங்க ஃபுல்லா இல்ல நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு வா ங்க ஒரு நாளு
ம் கண்டிப்பா கண்டிப்பா அ நாங்கயெங்க இந்த மதுரை சென்னை இந்த சைடு தா அந்த சைடுல்லா போறதே இல்ல அ உம்
தரிசனோ அதப்பல்லா ஐயோ வ நல்லா இருக்கு இப்போ உள்ளயே போக நம்மளால முடியாது ம் அ உள்ள நின்னு அந்த இதுலயே என்ன பாத்து இருக்கு நல்லா இருக்கோ நா இந்த பசங்க குட்டி பச நாங்க டிரெஸ்
உம் உம். எல்லாமே என்ன பண்ணுவாங்க டான்ஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பரதம் அந்த மாதிரி
ஸ்டேஜ் ஆயிரங்கால் மண்டபோன்னு அங்க ஒண்ணு இருக்கு அந்த ஆயிரங்கால் மண்டபத் துல அங்க ஆடுவாங்க நல்லாருக்கு அங்கயு பாத்தனா ஆஹ் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க எங்க அப்பா பாத்தோன்னா அந்த டுவுட் டூரிஸ்ட் பிளேஸ்னாவே எ ஸ்கூ ஸ்கூல்லயு சரி இல்ல காலேஜ்லயு சரி இல்ல டூர் போனப்பா அந்த மாரி சொன்னாவே நீ எங்கனாலு போயிட்டுவாமா அப்படின்ற மாரி சொல்லுவாரு டூர் பிளேஸ்னா எங்கேயாவது காசு கடன் வாங் எப்டியாது அனுப்ச்சு விட்ருவாரு எங்கப்
ம்மா ஆமா அப்பல்லா ரொம்ப க குடுக்க கஷ்டப்படுவாங்கல்ல ம்
ஃபேமிலி தா பட் இருந்தாலு அப்பா டக்குன்னு டூருன்னு வந்துட்டா நீ போயிட்டு வா அப் அப்படின்ற மாரி இங்கயே கிராம சைடு போடுவாங் ங்க அ போலா அப்டின்ற மாரி இத இதா இப்ப திருச்செந்தூர் போலான்ட்டு ஒரு பிளான்ல இருக்கோ போயிட்டு வந்தர்னு ஆஹ
நல்லா இருக்கு திருச்செந்தூர் அது பக்கத்துல ஏரல் அங்கெல்லாமே சுத்தி பாக்கறதுக்கு நெறைய இருக்கு உம் நாங்கனா திருச்செந்தூர் தா போட்டுட்டு போக முடியல இந்த டைம் வந்து ஏனா எங்க ரெண்டு அண்ணியு வந்து காலேஜ்ல ஒர்க் பண்ற னால அவங்களுக்கு அட்மிஷன் டியூட்டி அது இதுன்னு இருக்குன் சொல்ட்டு ரெண்டு ரெண்டு பேரு வர முடியல அப்டின்ற மாரி சொல்றாங்க
அ ஊட்டி போயிருக்கீங்களா ஊட்டி இல்லன்னா கொடைக்கானல் இந்த ரெண்டு பிளேஸ் நா போகணு அப்டிங்களா அதா நா போ
ஊட்டி போனது இல்ல ஆனா கொடைக்கானல் போயிருக்கே கொடைக்கானல் டூ டைம்ஸ் கிட்ட போயிருக்கே ம்
ஹஸ்பண்ட் வந்தது அழஷ்ட்டு போ வேண்டியதா
சேர் சேர் அப்ராட்ல இருக்காங்களா இல்ல ஃபா ஃபாரின்ல இருக்காங்ளான்
ஆ ஆமா ஆமா போயிட்டு டூ இயர்ஸ் ஆகுது ஆ கண்டிப்பா போ அதா சொல்லி சொல்லி தா இருக்க நா ஊட்டியாது கொடைக்கான ரெண்டு ப்ளேஸுக்கு என்னைய அழ்ச்சிட்டு போ அப்டின்ருக்க ஓகேன் சொல்லிருக்காரு
றையா எடோ இருக்கு நம்ம சுத்திப் பாக்குறதுக்கு பாக்
செரி ஓகே நெக்ஸ்ட்டு காலர்ல பா
ஆ ஓகே சிஸ் நீங்க அப்ப ஃபாம் ஃபில் பண்ற மாரி வருமா அதுல வரவே இல்ல சிஸ்டர் அந்த ஃபாமே ஒரு வேல இதாயிடுச்சோ என்னன் தெர்ல ஆ கண்டிப்பா சிஸ்டர் ஓகே தேங்க்யூ